ஹலோ வணக்கங் எப்டி இருக்கிங்க
ம் நல்லாருக்கே
சரி சரி நீங்க என்ன ஒர்க்குக்கு போய்ட்ருக்கிங்ளா
இல்ல இல்ல வீட்லதா இருக்கே இப்போ வீட்ல தா இருக்கே இப்போதைக்கு வீட்ல தா இருக்கே காலேஜ் ஜாய்ன் பண்ட்டு அப்பறோ தா ஒர்க்கு போகணு அந்த வெயிட் கே
செரி செரி மத்தியான என்ன ஸ்பெஷலா இன்னிக்கி
தெரியலங்க ஒன்னு ஸ்பெசல் இருக்காதுட்ட இன்னிக்கி செவ்வாகெழமதான
அ இன்னைக்கு செவ்வா கெழம முருகன்கு உகந்த நாள் அதனால இன்னிக்கி வீட்ல ஸ்பெசல் கெடையாது
ஆ அப்டியு சொல்லா
அப்டி சொல்லாங்களா வீட்ல ஆமாங்க எனக்கு வந்து முருகன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கோ
யாருக்கு தாங்க முருகன்ன புடிக்காது
அ அ முருகரவே அப்டியே ட்ராயிங் பண்ண சொன்னா ட்ராயிங் பண்ணுவே
ஓ ட்ராயிங் ஆர்ட்டிஸ்டா
வா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆ ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாருன்னா அவுங்க அம்மாலயே அப்டியே ட்ராயிங் பண்ணுவே கொழந்தைங்ளுக்கு ரிலேட்டிவ்ஸ் எதாவ்து கே ட்டாங்கனா ட்ராயிங் பண்ணி குடுப்பேங்
ஓ பரவால
ட்ராயிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கு
ம் நீங்க டீ டி ய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்ளா நீங் ஓ டி டி எஃப் டி டி எஃப்
சொல்லுங்க
நீங்க அவுங்கள பத்தி கேள்விப்பட்ருக்கீங்ளா அவுங்கள பத்தி எந்த மாரி கேள்விப்பட்டிருக்கிங்க பாசிட்டிவா கேள்விப்பட்டிருக்கிங்ளா நெகடிவ்வா
நெகட்டிவா என்ன சொல் நெகட்டிவாதா கேள்விப்பட்டிருக்கே பாத்துருக்கே சா ஒரு டைம் எதோ ஆக்சிடென்ட்ற மாரி ஆனப்பதா பாத்துருக்கே
ஓ ஓகே ஓகே உங்களுக்கு அவங்கள எப்டி இப்போ நா அவ்ங்க நல்லவன்னு தெரியுதா உங்க கெட்டவனு தெரியுதா
அந்த மாரி எதுவு தோண்லை ஏன்னா பசங்களுக்கு தா தெரியு அவங்க அந்த ஃபீல்லு என்ன பண்றாங்க க அவுங்களுடைய ரேஞ்ச் என்னனு தெரியு நா சம்டைம்ஸ் யூடுப்ல பாத்துருக்கேன் ஆ டீ வி ல கூட ஒரு நாள் அந்த ஆட் ல போட்டு காம்ட்டா காம்ச்சாங்க செய்தியில இந்த மாரி அவருக்கு எதோ ஆக்சிடன்ட் அந்த மாரி ரி ஆனப்போதா போட்டு காம்ச்சாங்ளே
ஆமாமா அந்த பைக்கோட வெல வந்து இரு இருவது லெட்சமாே எனவோ வரு
ங்களா
ஆமாமா
தென் அதனுடைய நேம் என்ன
அயபூசோ
அயப்ப சாமா வாய்ல பேரே நொழைய மாட்டேங்குது
அந்த பைக் வந்து ஒரு மாரி பெருசா அப்டியே ப்ராடா இருக்கு இந்த பைக்கு போனாலே எல்லாரு உங்களதா பாப்பாங்க அந்த மாரி இருக்கோ வந்ட்டு
பயங்கர லென்தா இருக்குங்ளா பேக்
லென்து சீட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலா ஃபிட் பண்ணாமயோ இருக்கலா
ஓ அப்டியெல்லா
ஆமா ஃபிட் பண்ணாம இருந்தா தவறு லுக்கு தனி லுக்கா இருக்கு
ஃபிட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கு அப்டிங்கிறீங்க பேக்ல டயர் மட்டுந்தா தெரியுங்ளா
ஆமா ஆமா ஃபிட் பண்ணாமந்தா நல்லார் கூ ஃபிட் பண்றதூ இர்க்கூ ஏட் ரெண்டு பேர் போற மாரி இந்தா ஃபிட் பண்ணிப்பாங்க அப்டில்லாத பட்சத்துல வந்து சீட்டு எத்துருவாங்க சீட்டு எ எடுக்க மாட்டாங்க சீட்டோட அந்த இது எத்துருவாங்க சீட்டி எத்துட்டு அந்த இது போட்டுப்பாங்க மேல
ஓ செரி செரி செரி நீங்கல்லா ரீல்ஸ் பண்ணுவீங்ளா பைக் அந்த மாரி அந்துப் பேக்ல வந்து அ ஓகே ஓகே அ அந்த மாரியெல் நீங்க ஓட்டிருக்கீங்களா
இல்ல அந்த மாரிலா வீலிங்லா பண்ணி அப்ட்லா ஓட்னதில்ல ஓட்டிருக்கே அவ்ளதா
ஓட்டிருக்கீங்க அ அந்த மாரி ஓட்டிருக்கீங்க
அந்த மாரி ஓட்னதில்ல
ஃபண்டு பைக் ஓட்டிருக்கீங்க
ஆ நார்மலா பைக் ஓட்டிருக்கே அவ்ளதா
ஓ செர் செர் செரி
ம் அவங்கமோனி அவுங்கள பத்தி என்ன மாரியான அவுங்களுக்கு தாட் இருக்கு இப்போது இப்போ வரைக்கூ
ஹ அத பத்தி இன்க்கு எந்த மாரி தாட்டுமே இல்ல என்னா சொல்லுவாரு ரீல்ஸ் எடுக்குறாரு பைக் ஏ இந்த மாரியெல்லா பண்றாங்க இந்த மாரிப் பண்றானால அவுங்களுக்கு என்ன வரப்போகுது அ இந்த மாரி எல்லா எதுக்கு பைக் ஓட்டணூ அப்டின் சொல்
வாங்க கேக்குறே எந்த மாரி பண்ணாங்க
ஏதாவ்து அ அந்த பைக் ஓட் ட்ற விதத்துல பாத்தீங்கனா பேக் சைட்ல தூக்கிட்டு இருக்கிற மாரி எதோ அ ராங் ரூட் ல போற மாரி எதோ பண்ணிதான அந்த மாரி விழுந்தாங்க ஆக்சிடெண்ட்டா
இல்லல்ல அப்பெல்லா இல்ல அப்டியே வந்து நியூஸ்ல கொஞ்சோ இது பண்ட்டாங்க அவ்ளதா
ஆனா எந்த மாரி நடந்துச்சு எனக்கு நீங்க சொல்லுங்க உங்களுக் தெரியுங்களா
ஏ எனக்கு தெரியு நா வந்து அவுங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ணருந்து அவுங்ள ஃபாலோ பண்ணிட்ருக்கே
ஓ ஃபாலோ பண்றீங்களா
ஆமாமா அவுங்க வீடியோ ஒன்னுகூட மிஸ் பண்ணாம் பாப்பே
அப்ப ரொம்ப பிடிக்கூ
ஆ புடிக்கூ அப்டின் சொல்லா
ம் ம் அப்போ அ எந்த மாரி அவரு பண்ணுவாரு
அவரு நாம்லாதாங்க பைக்லா ஓட்டுட்ற வ்லாக் பண்ணுவாருங்க இப்போ ட்ரிப்லா போவாங்க பாத்தீங்ளா இப்ப நாம்லா நீங்க போனீங்கனா வந்து ஃபேம்லியா வேன்ல இல்ல ல அந் மாரி போவீங்ல அந்த மாரி அவுங்க பைக்ல போயிட்டு வ்லாக் பண்ணுவாங்க பைக் ஓட்டற்து இப்போ பைக் கிலாதவங்களுக்லா வந்து அந்த ஓட்டும் போது வந்து நம்மளே ஓட்ற மாரி ஃபீல் வரு
ம்
அவுங்க அந்தடு தெர்லா அதனால வந்து அவங்க வ்ளாக் பண்ணி அவுங்க இருக்கிற பிளேஸ்லா போயிட்டு புது புது பிளேஸ்லா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்டி ஒரு டைம் வந்து ஆ எங்க தெம மகாராஷ்டா ரைடு அது அவங்க வந்து மகாராரை மகாராஷ்டா ரைடு வந்து கெளம்புனாங்க கெளம்பும்போது பாத்தீங்னா காஞ்சிபுரம் கிட்ட வந்து அந்த அவுங்க வந்து அடுத்த மூணா நாள் வந்து எதோ ஒடம்பு சரியில்லாம இருந்திருக்காங் போல
சரிங்
பைக் ஓட்டும் போது வந்து கான்சியஸ் இல்லாம ஓட்டிக்கிறாங்க அந்த அந்த போய் வந்து கான்ஷிஸ் இல்லாம வந்து எப்டி சொல்றதுன்னா தீடீர்னு வந்து மயக்கோ வர மாரி இருக்குல்ல
ஆமாங்க
அந்த மாரி இருக்கும் போது வந்து ஆ ஓட்டின்னு போம் போது மயக்கோ வர மாரி இருந்திருக்கு போல தீடீர்னு ஒரு மாரி கண்ணு அப்டி மூடும் போது அந்த ஆ பைக் வந்து எப்டின் பாத்தீங்னா லைட்டா இது பண்ண காடர் பண்ணா கூட ரொம்ப பவரா இருக்கு அதா தே இது வந்து சி சி வந்து எவ்ளோ தெரிமா ஆயிரத்தி சம்திங் எவ்ளோ இப்ப நார்மலா நம்ளோட பைக்லா பாத்தீங்கன்னாக்கா த்ரீ பிப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சி சி தா மோஸ்ட்டா வந்து நம்ம ஏரியால வந்து யூஸ் பண்ணுவாங்க அதோட பைக் வந்து நார்மல் பைக்கி டூ ஹண்ட்ரட் சி சி அப் ஆய் இந்த பைக் வந்து ஆயிரத்தி எறநூறோ ஆயிரத்தி நூத்தம்பது சி சி எவ்ளோ பவா பவர்ரா இருக்கு அந்த பைக்கு
ரொம்ப பவருங்ளா
ஆமாமா ரொம்ப பவரு அந்த பைக்கி அது வந்து பைக் வந்து கண் லைட்டா கண்ண மூடும் போது ஆ அவருக்கே தெரியாம வந்து ஆக்ஸ் அந்த இது முறிக்கீட்டு இருக்கா போல
தெரிலா ஆக்ஸிலேட்டரு குடுக்கும் போது ஆ
ஆ ஆட் ஆமா அந்த கான்சியஸ் இல்லாத மோது தெரியாம வந்த ஹண்டர் போடு வந்து லைட்டா கார்டர் ஆயிட்டுருக்கு அப்டியே அது வீலிங் ஆய் வீலிங் இருக்கு போல வண்டி
பேக்ல ஃரண்ட்ல வீலிங்க் ஆயிடுச்சுங்
இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ல மட்டுதா பேக்ல வீலிங் ஆவுல ஃப்ரெண்ட்ல வீலி்ங் ஆவுமோது வந்து அவுரு திடீர்னு அந்த வந்து ஆமா வண்டி தூக்குவோன்ன ஒன்ன வந்து நா என்னாச்சினு பாத்தீனாக்கா திடீர்னு இப்போ ஏதோ நடக்குற மாரி நம்மளுக்கு தோணுல ஃபீல் ஆவற மாரி சட்னாதா ஏழ்ந்து பாக்குமோது வண் வீல் இல்லெண்டு இப்பலா கண்ட்ரோல் பண்ணுமோது ஆ ஓவரு அந்த ஸ்பீட்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முட்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆ லேண் பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து அதா வண்டி சேக்காவுல்ல அத பாஸ்டா இருக்குமோது அந்த மாரி சேக்காவும் போது வந்து சைட்ல வந்து ஏதோ அந்த ப்ரிட்ஜீ சைட்ல வந்து அந்த ஒன்வே இருக்குல ஒன்வேல்ல ஆ சர்வீஸ் ரோடு இருக்குல்ல
ஆமாங்க
அதுல போய்ட் இருக்கும் போது வந் என்னா பக்கத்துல வந்து எதுவு இருந்துருக்கு அதுல லைட்டா இடிச்சி பைக்கு அப்டியே ஸ்லிப் அப்டியே கீழ உழுந்துட்
ம் பெருசா எதுவு அடிப்பட்ல லைட்டா ஏதோ கையுதா ஏதோ அடிபட்டுருச்சி அப்டின்னாங்க கைய
இல்ல அவுங்க அவங்களோட இதுலா ஆக்ஸ்சரிஸ்ல்லா பாத் னாக்கா அந்த மாரிதா இருக்கு அவ்ளோ அடிப்படாது கீழ அவ்ளோ எவ்ளோ விழுந்தாலு அடிப்படாது ஆனா அவரு விழுந்த இது நெலமைய பாத்தீன்னாக்கா கண்டிப்பா பெருசா எதாச்சு அடி பட்டுருக்கணு அவுரோட யூஸ் பண்ண அந்த பொருள்ல்லா வந்து ரைடிங் கேஸ் ஹெல்மெட்லா வந்து கொஞ்சோ காஸ்ட்லி ப்ரோ ப்ரொடெக்க்ஷன் நல்லா இருந்திருக்கு ஆமா அந்த அளவுக்கு அடிப்படல கைய கை மட்டுதா ஒடஞ்சிருக்கு அப்பறோ வந்து இந்த ஸ்பைன் இருக்கு பாத்தீங்ளா பின்னாடி நம் முதுகுல அங்க அங்க சின்ன சின்னதா ஒ லைட் லைட்டா க்ராக்கு விட்டு இருந்து சொன்னாங்க ம் அவுங்ளோட ரைடிங் அந்த ரைடிங் கேஸூன்னு சொல்லுவாங்கல்ல ரைடிங் கேஸ்
ஆமாங்க
அது மட்டுமே பாத்தீன்னாக்கா ஒரு லட்சம் ரூபா இல்ல சம்திங் ஒன் டொண்டி ஃபோர் லேக் டொண்ட்டி அந்த மாறி தோ ஹெல்மெட் வந்து ஒன்றே லெட்ச ரூவா அந்த மாரி போட்டனாலதா வந்து ஸ் சேஃப்பா இருக்காங்க இப்போதைக்கு
செரி செரி செரி செரி
அத வந்து கொஞ்சோ நியூஸ்ல வந்து அவங்க பத்தி பேசினா கொஞ்சோ இதா அப்டியா ஏறு அப்டின்னு சொல்ட்டு வந்து
டி ஆர் பி ஏருன்னு சொல்லி போட்டிருக்காங்க
ஆமா ஆமா அதனால வியூஸ் அதிகமா போவுல்லா அவங்களுக்கு
ம் ஆமாங்க ஆமாங்க
இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவ்தா வந்து அதிகமா போவு இப்போ பாசிட்டவா ஏதாச்சு போட்டீங்கன்னா அந்த வியூஸ் வந்து அவ்வளோ போவாது
நெகட்டிவ் ரோல் தா அதிகமா வந்து மக்களுக்கு டிரான்ஸ்லேசன் ஆகு
ஆமா ஆமமா அதனாலயே வந்து அந்த மாறி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க ச் அப்பதுலருந்து வந்து இப்போ அந்த ஆக்சிடென்ட்னால வந்து யாருக்கு எந்த ஒரு இதுவு பல க்கல பப்ளிக் எந்த ஒரு இதுவு நடக்கல
சரிங்
நடக்காம இருக்கு பட்சத்துல வந்து அவங்களுக்கு கேஸ் அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் போட்டு வந்து ஒரு பத்து வருஷோ லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருவாங்க அதா வந்து வேல்ட்லியே வந்து ரெக்கார்டு யாருக்குமே வ எவ்ளோ பெரிய பெரிய ஆக்சிடென்ட் எல்லா வந்து நடந்திருக்கு ஆனா வந்து பத் பெருசா லைசன்ஸ் கேன்சல் ஆனதே இல்லயே
ம்
இவங்கள நடந்திருக்கு அந்த மாறி இப்ப இவங்களோட லைஃப்பே வந்து இந்த பைக்கிங் சம்பந்தப்பட்டதுனால வந்து அவங்களாலந்தா பைக்லா ஓட்ட முடியல அவ்ளவா இப்ப அந்த ஆக்சென்ட் ஆன பைக்கு வந்து இப்பதா எடுத்திருக்காங்க எப்போ ஒரு மூணு வருஷோ எனக் தெரிஞ்சு இருக்குனு நெனைக்கறே அப்போ ஆக்சென்ட் ஆன பைக் வந்து இப்போதா எடுத்திருக்காங்க பைக்கு ஃபுல்லா போயிச்சு அந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆன டைம்ல வந்து எடுத்து அது இது பண்ணி ரெடி பண்ணிருந்தா வந்து இன்சூரன்ஸ் க்ளைம் ஆயிருக்குமா இப்ப வந்து அது இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியாம வண்டி ரெடி பண்ண முடியாம இப்ப வண்டி மட்டு ரெடி பண்ணா ஆக்கா அரௌண்ட் ஃப்ட் பதினஞ்சு லட்சமோ பதினாறு லட்சமோ எவ்வளோ சம்திங் வீடியோ பாத்தே
ரெடி பண்ணனு அப்டின்னாவா
ஆமா ரெடி பண்ணணும்னாவே அவ்ளோ ஆவு
ம்
அந்த மாரி இப்போ வரு ஆமா புது பைக்கே எடுத்துக்கலா இப்போ அந்த மாறிதா இருக்கு அவங்க பைக் வந்து ஃபர்ஸ்ட்டே குத்துட்டு இருந்தாங்கன்னா ஓகே பைக் ஆச்சு ரெடி பண்ணிருப்பாங்க அது எதுக்கு பைக் கேஸ் போ அந் பைக் சே அட்லீஸ்ட் கேஸ் போட்டாங்க‌ பட் பத்து பத்து வருஷோ வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகே அந்த பைக்க சீஸ் பண்ணி வெச்சிருக்கணு இத்தனை வருஷோ குடுத்துருக்கலாம்ல
ம் ம் ஆமாங் நெனைச்சிருந்தா குடுத்துருக்கலா அது வேஸ்ட்ட் யாருக்கு யூஸ் இல்லாம
ஆ இப்போ அது பத்து வருசோ லைசன்ஸு இல்லாம பைக்கு இல்லாம இப்ப ஒரு கார் அந்த கார் ஆக்சி இன்சிடென்ட் தெரியுமா உங்களுக்கு கார் இன்சிடென்ட்டு காரு ஓட்டிட்ட அவங்களோட கார்லதா வந்திட் கார் வாங்கிட்டு ட்ரிப் போய்ட்டு இருக்கு போது வந்து பாத்தீங்னாக்கா கார்ல ட்ரிப் போ போது ஆ ச் இல்ல இப்ப நார்மலா நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க வச்சீங்களே ஒரு ஃபோன் வருதுன்னா அட்டென் பண்ணி பேசுவீங்களா ம் ஸ்பீக்கர் போட் பேசுவீங்கள ஆ ஸ்லிப் அவல ஸ்பீக்கர் போட் பேசுவிங்கள
ஆமாங்க
பேசிட்டு போம்போது பாத்தீங்னாக்கா கார் வந்து கார்ல வந்து ஓட்டிட்டே போம் போது ஃபோன் பேசுனா எதாது ஒரு கேஸ் போட்ருக்காங்க கேஸ் போட்டு வண்டி சீஸ் பண்ணிருக்காங்க இன்னு பைக் இன்னு அந்த கார் தர்ல அது ஒரு ரெண்டு வருஷ ஆவுது எனக் தெரிஞ்சு
அது ஒரு செவேந்த் ஒரு ஓகே ஓகே
ம் அந்த மாரி பண்றாங்க ஒருத்தங்க வளர்றாங்னா அந்த வளர்ப்பு வந்து தடுக்கறாங்க
ம் ம் அப்டின்னு சொல்ல முடியாது மறுபடியு அந்த மாரி பண்ண கூடாது
மறுபடியு அந்த இல்லங்க அதோட இத விட பெரிய பெரிய ஆக்சிடென்ட்லா நடக்குதுல பப்ளிக் ஏதாச்சு ஆவரா மாரி நடக்குல அப்போ அது அவங்களுக்கெல்லா அந்து அந்த கேஸ் பண்ணி கேஸ் போட்டு அந்த பைக் வந்து பத்து சீஸ் பண்ணியிருக்கலாமே சீஸ் பண்ணி பத்து வருஷோ லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல
ஆமா
கரட்டுத்தான
கரெட்டு தாங் நீங்க சொல்றது கரெட்டு தா இருந்தாலு ஒரு ம் என்ன சொல்றது பாதுகாப்பு ஒன்னு ஒண்ணு இருக்குல